ஹலோ சாப்ட்டயா ப்ரோ
இல்ல ப்ரோ
ஏன் ப்ரோ சாப்பிடுறதுதானே லேட் ஆயிடுச்ல்ல
ஆமா ப்ரோ
என்கிட்ட போயிட்டு
அதான் ப்ரோ குளிச்சிட்டு வந்ட்ட சாப்பிடணுல்ல
ஓ செய்டு வாங்க சாப்பாடு
இங்க செஞ்சுட்டாங்க ப்ரோ சாப்பிடறதுக்குதா மனசு வர்ல
என்ன ப்ரோ இப்ப உமன்ஸ் கப் முடிஞ்சிச்சா
என்ன ப்ரோ
உமன்ஸ் கப் முடிஞ்சிச்சா
ப்ரோ வலிக்குது ப்ரோ சீரியஸா இன்னொரு மேட்ச் ஜெயிச்சாகனு ஜெயிச்சே ஆகணு ப்ரோ இந்தியா ஜெயிக்கலினா போவாது ப்ரோ ஆமா ப்ரோ இன்னைக்கு இன்னொரு விஷ்யம் தெரியுமா இன்னைக்கு இவளுக புட்டிட்டு வந்த மேட்ச் இது இன்னைக்கு
ஓஹோ இப்ப டெஸ்ட் மேட்ச் போயினுக்குதா
டெஸ்ட் மேட்சு ஆ இல்ல நம்ளு நம்மள்க்கு டெஸ்ட் மேட்ச் போலா டெஸ்ட் போ மென் மென்சுக்கு போலா ப்ரோ இப் மென்சுக்குதா ப்ரோ டி டுவண்ட்டி நைட்டு
போயினிக்குதா டி டுவெண்டியா
அது வந்து சீரிஸ் மாரி ப்ரோ இப்போ நாட்டுக்குள்ள ஒரு நாடுக்கு போயிட்டு நம்போ ஒரு மூண் மூணு மேட்சு ரெண்டு ரன் மேட்ச் ஆடுவாங்கோ அது கூட கப்பு இப்ப வந்து இந்தியாவுக்கு இன்னைக்கு அயர்லாண்டோ இன்னைக்கு மேட்சு
ஆ
அதுல இந்தியால வந்து ஒரு பையன் ஆடறான் பதினஞ்சு வயசு பையன் சூர்யா வஞ்சி வைபோ சூரிய வஞ்ச் ப்ரோ இப்ப அவனுக்கு மட்டு தனியா ஒரு ரூமு
ஓஹோ
இப்ப வந்து எப்டி தெரியுமா ஆமா பதினாலக்கு பதினாலு வயசுக்குள்ள யாரா இருந்தாலு செப்ரேட்டா ஒரு ரூம் குத்துருவாஙோ
ஓஹோ
இப்ப இண்டியாவு அதா பண்ணிக்குது
அவனு அங்க அப்டி அடிக்கறா ஆனா அந்த அந்த வயசிருக்கு அவ அ அவ்ளோ தூரோ தூக்கி அடிக்கிறா பாருங்க ப்ரோ பால
சின்ன வயசுல எவ்ளோ பிராக்டிஸ் பண்ணி இருப்பாங்கோ
ம் அதே மாரி அவ பாக்கத்துக்கூ அந்த வயசு பைய மாரி இல்ல
ஆ பண்ற சேட்டைங்கள ஒரு டைம் பாருங்க அப்பப தெரியு
ம் அட்ச்ச அடி போயி பிச்சினு பரவில்லயோ ப்ரோ அசால்டா அடிக்கறா ஃப்ரோ சிக்ஸ் எலா
ஃப்ரோ பவல்
பும்பராலா ன்னாமேரி பவுளரு அவன் ஓவரா கீக்கிரா ஃப்ரோ அவ
ப்ரோ அது வந்து பேட்டிங் பிச்சு ப்ரோ நீ அத எந்த பவுல போட்டாலு அடிப்பானுங்க ப்ரோ பேட்டிங் ச்சில இப்ப ஸ்ரீலங்கால கூட ஆட்ன பாரு அந்த மாரி ஆட்ணு
ம்
தொண்ணூத்தி நால் ரன்னு அடியா ப்ரோ அடிச்சா இருவத்தி ஒன்பது பால்ல
ஆ ரெய்னா ரெக் காட ஒட்ச்சிட் இருப்பா ப்ரோ ரைனா ரெக்கார்ட் ஒடச்சிட் இருப்பா ப்ரோ அவ வுட்டுந்தா ம் அவ நென்ச்ச அச்சிருவா அதுவு ஆனா கன்ஃபார்ம் ஆச்சிருவா அது என்னிக்கீனா ஒரு நா ப்ரேக் ஆயிரு ரெக்கார்டு
ஆமா அபிஷேக் சர்மா எவனாலும் முடியாது இவ வந்து பண்றா பாத்துங்க பதினஞ்சு வயசு பைய ஆரஞ்சு கேப் போல்டர் க்கு ஐ பி எல் லயே ஆண்டுடா இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த வருஷத்துல
ம்ம் எவ்ளோ ரெக்கார்ட் அச்சிகிரா இப்போ வந்து இந்த வருஷ ஷத்துல
ஆ
எவ்ளோ ரெக்கார்ட் வச்க்கிறா இப்போதக்கி அவ
மொத்த அஞ்சு ரெக்கார்ட் எத்துருக்கா போல ப்ரோ சூப்பர் ஸ்டைக்கூ அவந்தா
ம்
கெட்னாவு அவந்தா அது அடுத்து சூப்பர் சிக்ஸு இந்த சீசன்ல மட்டுதா ஹையஸ்டு ரொம்ப சிக்ஸ் போயிகிது
ம் சொண்ட ரெக்காடஷ்டானா அசால்டா ரெக்கார்டு அடிக்கிறான்ல கஷ்டமே படாம
கஷ்டப்பட்லயா எவ்ளோ பிராக்டிஸ் செஷன் பண்ணிருப்பா நீங்கலாச்சு ப எஸ் ஆர் எச் கூட ஒருத்தங்கல ஸ்டாட்டிங்ல விக்கெட் எடுத்த ஒட்னே செலப்ரேஷன் நல்லா பண்ணா
ம்
உன்னோரு மேச்ச எஸ் ஆர் எச் கூட போட சொல்ல அவன போடுஅச்சு ஒ அவ அச்சுட்டா சரியானா அடி அடிச்சுட்டா அந்த போலருதா அப்ப யோசிச்சு பாத்துங்கோ அதடுத்து ஸ்ரீலங்கால கூடோ இப்பகூடோ ஏதோ அவுங்க வைபவுசூ பதினஞ்சு வயசுபையன ஏதோ திட்டாங்கன்னு அது அடுத்து நெஸ்ட் மேட்ச் பாத்தீங்ளா இல்லயா ஏஸ் ஸ்கோர கூட பாக்கல அடி அடி மாட்ட தா அவனுக்கு
அம்மாண்டிய ஓப்பனிங் பிளேயரா அவ
ஆமா
ம் ம்
இன்னிக்கி இப்ப இன்னிக்கு ஆடுவா ஆட்டோ அயர்லாந்து இதுல்லா ஆமா அவ பேட் நீங்க எத்தினி பேரு தெரிமா பாக்றாங்க ஓபன் பண்ணி இப்பல்லா டிவிய
ம் அதா வளந்துட்டா போல அவ அதுக்கப்றோ ஒன்னுமே பண்ண முடியாது
அவ சின்ன வயசுல இருந்தே ஃபேமஸ் ஆவா அவன்ல்லாம் பாத்துங்கோ சச்சின் சச்சினோட பெரிய ஆள ஆயிடுவா ஃபேமஸ்ல
ஆ
ம் தோனி, எம் எஸ் தோனி, சச்சினு, விராட் கோலி, ரோஹித் சர்மா இவங்கலா உட்டு இப்ப நியூசா வைபவ் சூர்யா வஞ்ச்சிரனானுகல்லா
எப்டி ப்ரோ எப்டி ப்ரோ அவன எத்துருப்பாங்க டீம்ல யாருன் தெரியாதவன எப்டி ப்ரோ ஐ பி எல் ல எத்துக்குறாங்க
ஐ பி எல் னா இப்ப வந்து நம்ம வந்து அங் கங்க ஒரு மேட்ச் ஆட போறாங்களா சும்மா டெஸ்ட் மேட்ச்சு அந்த மாரி லோக்கல்லே ஆடறாங்கள
ஆ அ
அ அதெல்லா போய்ட்டு இவங்க பிளேயர்ஸ் யாரெல்லா பாப்பாங்க கோச்சுஸ் யாரல்லா பாப்பாங்க பாத்துட் உடனே இவங்க வந்து எடுக்க பாப்பாங்க நீ வந்து ஒரு ஒரு மே ட்ச் வந்து சும்மா ஒரு ஆறு பாலுக்கு இத் இத்தின ரன் அடிகணு டார்கெட் வப்பாங்க அந்த பேட்ஸ்மேன் அடி அடிப்பா ம் அவ பேட்டிங் புடிச்சிருந்தானா கோச்சஸ் வந்து இது பண்ணி சர் எங்க டீம்ல சேந்துகோண்ருவாங்க
ஓஹோ ஃபஸ்ட் எந்த மேட்ச் ஆடுனா இவ இந்த பையன ஏச் பைய
ஆ ஆதா ஆறாவது மேட்ச் ல டீம்ல ஆறாவது டீம் டா அவ
ஆ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு டி வி ல வந்தது எந்த மேட்ச் அவ
நீ ஒன்னு டீம் ல சொல்றியா இல்ல ரெண்டுத்துக்கு மேட்ச் சொல்றியா டீமுனா அவ ஆறாவது டீமு ராஜஸ்தான் ராஜூ அவுங் டீம்ல இருந்து அவ அவ டீம்க்கு ஆப்போசிட்ல யாரு வந்ருகான் தெர்லே ஃபஸ்ட்
இன்டியா டீம்ல ஆடிருக்காந்தான அவ
இன்டியா டீம்ல இன்டியா அட் அண்டர் நைன்டின்ல ஆடிருக்கா அண்டர் நைன்டின்
அதா அவ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் மேட்ச்சா
அ அண்டர் எயிட்டின்ல ஆடி கப் அச்சுருக்ரா அண்டர் எய்ட்டின்ல ஆடி வேல்டு கப் வேல்டு கப் அச்சுருக்கானோ அம்மா அதுதா ஐ பி ஆஹா ஐ பி எல் லா எத்துட்டாங்க ப்ரோ ப்ரோ அவ எல்லாத்துலயு ஆடறா ப்ரோ இப்ப வந்து எதனா என்ன சொல்றது இப்ப ஐ பி எல் வந்து ஒரு பிஸ்னஸ் மாரி பிஸ்னஸ் பிளாட்ஃபாமு ஆனா இப்ப இந்தியா ஆடுறது ஒரு நேஷனல் டீம் மாரி கன்ட்ரிகாகதா ஆட பாப்பாங்க சோ எப்பமே
ம் ம் பின்னால டோனி வேற டோனி வேற அடுத்த வருஷ வரானு சொல்னுகிறாங்க அட்த்த வருஷ கன்பாஃம் இந்த வருஷ ஆல்ல அட்த்த வருஷ கன்
ஆமாம் ப்ரோ இவங்க வந்து டிக்கெட்ட சேல் பண்றதுக்காக ஏதேதோ பண்றாங்களா என்னன்
அப்போ அப்ப வரமாட்டானா வரமாட்
வருவாம் ப்ரோ அதுக்கு வந்து ஃபிட்னஸ் வேணும் ப்ரோ இந்த வயசுல ஃபிட்னஸ்கு காமிக்கணுல ஃபிட்னஸ் இருந்தா தா மேட்ச் ஆட முடியு ரன்னிங்லா கரெக்டா இருக்னு டக்குனு இஞ்சுரி ஆச்சா என்ன பண்ணுவிங்க
இல்ல அவரு கன்ஃபாம் வருவாரா இல்ல இவுங் சும்மாதா இந்த மாயி சொல்றாங்ளா
அது யாருக்கு தெர்ல ப்ரோ தோனிக்கு மட்டுந் தா தெரியு நா வர்த வர்தானு இவங்க யாருக்கு தெரியாது அவ்ளோ ஈ சி இல்ல ப்ரோ அவ்ளோ தூர வர்து இப்ப தோனி இல்லனா ஐ பி எல்லே இல்ல ப்ரோ ஏனா அவ டிக்கெட் சேல்ஸ் ஆக முடிறதில்ல சி ஸ் கே கு வந்து டிக்கெட் சேல்ஸ் ஆகனுமானா அவ இந்தே ஆவனு
மா மா
ஆ அப்டி னா எப்டி
பத்து பேர் அவுனுக ஒரே ஒரு மேச்சு
ஆ இப்ப ராஜஸ்தான் ராயல்ல விராட் கோலி இல்லேனா எத்தினி பேரு ப்ப விராட் கோலி ஃபேன்செலா எ எத்தன எத்தன வருஷமா பாக்றாங்க ஒரு ரெண்டு வருஷமா பாத்துருப்பானுக ஏன்னா கப்பு அடிச்சுக்காங்க தோழர் அதுனால வீராட் கோலி ஃபேன் ஆய்ருப்பாங்க
வீராட கோலிக்கு எத்தன வயசு ஏஜ் எவ்ளோ இருக்கு
இது ஒரு முப்பத்தி எட்டு அந்த மாரி முப்பத்தி ஒன்பது இருக்கு
டோனிகு நாற்பத்தஞ்சா
நாப்பத்தி மூணு நாப்பத்தி மூணு நாப்பத்தி நாலு
ம் கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு இருக்குதுல்ல டோனிக்கு
ம்
ம்
ஏ பாத்தது இல்லயா அந்த பொண்ண இண்டாயிரத்த இருத்தி மூணுல வேல்டு ரெண்டயிரத்து இருபத்தி மூணுல ஐ பி எல் கப்பு ரெண்டாயிரத்த இருபத்தி மூணுல கப்பு ப்படி சொல்லி கூட பாக்கலா
அதா பாத்தே கிரௌண்ல அந்த போட்டோ வெச்சிருந்தாங்க
ம்
ம் ஜடேஜாவு போய்ட்டா வேறுப்பா இருக்கு ப்ரோ ஜடேஜான்னா மேரி
ஜடேஜா இந்தியன் டீம்ல எடுக்கலப்ப தெரியுமா
இந்தியன் டீம்ல எடுக்கலியா ஏ
ஓ டி யே வேர்ல்டு கப்ல ஓ டி டே அவன எடுக்கவே மாட்டானுக இப்போ
என்ன ப்ரோ அவல்லா இப்ப நா ப்ரோ ஒரு காலத்து என்னா மேரி பிளேயர் அவ
இப்போ அது நியூ பிளேயர்ஸ் செல்லு பயபுள்ள சொல்லி விட்டுறாங்க ஏன்னா இவ வந்து எஸ்பீரியன்ஸ் பாக்க மாட்ராக நியூ பிளேயர்ஸ் மட்டு தா பாக்குறாங்க
ஓ அதா இதுக்கப்புறோ ஜென்ரேஷன்
ஆமா அந்த பிளேஸ் அந்த பிளேஸ் ரிப்லேஸ்மென்ட் பண்ணத்துல ஒரு ஆளுக்கு நல்லாதுனால இப்ப இருந்தே ட்ரெயின் பண்றாங்க
ஆமா ஆமா அது அதுவு கரெக்டு தா
ஆமா
அ இவங்கள எல்லா பாத்துட முடியாது அவங்களயு ஆடவிடணு
சொல்லு ப்ரோ எதோ
ஃப்ரெண்டா
ம் இல்ல இல்ல இல்ல எதோ ஸ்கேமர் கால்னு ஏதோ வருது ப்ரோ
ஸ்கேமர் காலா ம் என்னா ஸ்கேமாறு அது இன்னாவோ ரெண்டு கால் வந்தது ஏதோ வெளிநாட்டுல இருந்து
புரில ப்ரோ
வெளிநாட்டுல இருந்து உனக்கு ஒரு ரெண்டு கால் வந்துது
எப்ப ப்ரோ
அதா நேத்து கேட்டரிங் கிளம்பி வந்துனு இருந்தமா
ஆமா ப்ரோ அது சும்மா ஆந்திர பிரதேச்சு இருந்து கால்வரு சும்மா இந்த நம்மருக்கு அடிப்பானுக எதுக்கு பண்றாங்கனு நம்மளுக்கு தெரியாது எதுக்கு பண்றாங்கனு அவங்களுகு தெரியாது
ம் இன்னிக்கு பேங்க் ஓப்பனா இருக்குமா கவுவர்மெண்ட் லீவு வேற இன்னிக்கு
பேங்க ஓபன் பண்ணி
அப்போ பேங்க்கு ஒரு வேலையா போனும்னா லீவ் போட்டுதா போனுமா
ஆமா ப்ரோ ம்
நீ வீட்ல போவியா பேங்க்குக்குகெல்லா
ம்
ஆனா போயிட்டு அக்காவு தா எல்லாமே மாத்திறுகாங்க எனக்கு எதுவுமே மாத்தல
நீ போயிருதுனோ நீ லீவு் போட்டு நீ போயிருந்தனா கரெக்டா ஆயிருகுண்டா
ம் ஏ அக்கௌண்ட்ல வேற எட்டாயிர ரூபாயிருக்குதா இப்பிடி வந்துனே தெர்ல எட்டாயிர ரூபா ஏன்னா காலேஜ் பேர்ல வுளுந்துருக்குமா என்னனு தெர்ல
இல்ல இல்ல காலேஜ்ல இருந்து ஆயிர ரூபா ஆயிர ரூபா போட்டுருந்தாங்க
ஓ எனேக்கே இப்பதா தெரியு அதுல்ல தா போடுவாங்க ஏன்னா நா வந்துனு இது வரைக்கு ஒரு வாட்டி கூட காலர்சிபாபு அதுமாரிலா வாங்குனது கெடையாது காசு எல்லா வந்ததே கெடையாது எங்களுக்கு இதா ஃபஸ்ட் டைம் வந்து இருக்கிறது
அப்ப எனக்கு கொஞ்சோ குடுங்க
ம் ப்ரோ என்னா ப்ரோ செரி ப்ரோ அப்றோ பண்ற ப்ரோ
ம்
வெச்சற ப்ரோ